ஹலோ
ஆ வணக்கம் சொல்லுங்க
வணக்கம் கேக்குதா உங்களுக்கு நா பேசுரது
எனக் கேக்குது எனக் கேக்குது என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நா வந்து சும்மாதா வேடிக் பாத்துட்டுருக்கே நீங்க என்ன பண்றீங்கே
ம் நானூ அதேதா பால் கா வெளியே நின்னுட்டு ரோட்ல பாத்துட்டுருக்கே ஆ நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டேங்க நீங்கெனா சாப்ட்டிங்க
ஆ நாங்க இனிமேல் தா சாப்டணு டைம்மாகல
ம் யே எப்போமே லேட் ட்டா சா சாப்றீங்ளா
ஆம்மா லேட்டாதா சாப்டுவோ
லேட்டா சாப்ட்டா எப்டி டைஜிசன் ஆகு உங்களுக்கு
நம்ப பத்து மணிக்கி சாப்ட்டுட் ட்டு பதினொன்ற மணிக்கி தானே தூங்குறோ அதுக்குல்ல நமக்காகிடு ம் நீங்க ஒரு நாளிக்கி எவ்ளோ தண்ணி குடிப்பீங்க
மூண் லிட்ரு குடிக்கிறதே பெரிய விஷயமாருக்கு
ஆமா அனா குறஞ்சது பாத்தீங்கனா ஒர் ரு மனிதன் வந்து..
எட்டு இல்ல, எட்டு லிட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கணும்.
எட்டு லிட்ருங்ளா?
ஆமா எட்டு லிட்டெரு. ஆனா எங்க ஒரு லிட்ரு குடிகரதே முடிய மாட்டுதே அங்க வே ற நா அவ்ளோ தண்ணி குடிக்கிறனா எனக்கு வந்து எப்டி சொல்றது வா பாத்ரூம் வந்துன்னே இருக்கு நானு தொரந்து தொரந்து தொரந்து பத்துவாட்டி போய்னு இருக்க முடியாதில்ல அதனால நா அவ்ளா தண்ணி குடிக்கறதில்ல.
ம் ஏ சி இருக் கனால நமக்கு குளிர்ச் ம் நீங்க தெனமு ம் தெனமு நீங்க மூணு வேள சாப் பிடுவீங்ளா ஒரு நாளைக்கி
ஆமா ஆமா சில டைம் வந்து மார்னிங்ஸ்ச ஸ்கிப் பண்ணிடுவே சில டைம் வந்து சாப்டுவே
ம்
சில டைம் வந்து இன்னு மோசோ
சேரி சேரி
வேலைக்கி போறதுனால கரெட்டா சாப்பிட்ற கால்ல மத்தியானோ நைட்டுன்ட்டு அப்டி போகல வீட்லருக் கும்போதுனா நைட்டு மட்டுந்தா சாப்டுவே இல்ல மத்தியானோ ஒரு மூண் மணிக் சாப்டுவே அந்த மாதிரிதாருக்கு
ம் சேரி
ம்
அப்புறம் நீங்க எதாச்சு சமைப் பீங்க அப்டின்னா, எனக்கு அந்த எதாச்சு ரெசிபி ஷேர் பண்றீங்ளா? எப்டி செய்யறது அப்டின்ட்டு
ஆ என்ன என்ன ரெசிபி வேணு சொல்லுங்க. நா சொல்ற உங்களுக்கு
ங்க நீங்க எப்வுமே சமையல் அப்ட்டின்னு வந்துட்டா, நீங்க என்ன சமைப்பீங்க? உங்களுக்கு புடிச்சது அப்டின்னா
பிரியாணி தா ஸ் பிரியாணி ஒண்ணு செய்யறதுனாலதா சமைப்பனே நானு வேற எதுவுமே சமைக்க மாட்டே
பிரியாணி செய்வீங்ளா?
ஆமா ஆமா ஆமா பிரியாணி செய்யறது ரொம்ப பிடிக்கு அது ஒரு தெரபி மாத்ரி இருக் கு செய் பிரியாணி செய்ய றதுனா நா யா எப்ப கேட்டாலு ஓகேன் தா சொல்லுவே. நோனு சொல்லவே மாட்டே எங்க அம்மாவே வந்து என்னால சமைக்க முடியல, டயடாகுதுனா பிரி சமைனுவாங்க நா முடியாத் துன்ருவே செரி பிரியாணி செய்வியானுவாங்க ஆ ஓகேன்ருவே நல்லா எல்லா வாங்கிக் குடுத்துடுவாங்க.
ம்.
ம் அந்த அளவுக்கு பிரியாணி பேபகஸ்சன் பெர்ஃபெக்டா செய்ணு அப்டின் ஆச
ம்.
நா வந்து ஃப்ரை டே வந்து. பங்ஷன் போயிருந்தே அங்க பிரியாணி குடுத்துருந்தாங்க அங்க சூப் ரா இருந்ச்சி செம்மையா இருந்துச்சு பிரியாணி கத்திரிக்கா கூட குடுத்துருந்தாங்க அதுவு செம்மையா இருந்துக்கு நா சாப் ட்டதிலயே பெஸ்ட் பிரியாணினா அத் தா
ம் ஹும் ஃபங்க்ஷன்னா மேரேஜ்ஜா கல்யாணம்மா
இல்ல அது வந்து கொஞ்சோ ஒரு ஃபங் எப்டி சொல்றது ஃபங்க்ஷன் மாரி தா அது கல்யாண இல்ல ஃபங்க்ஷன் மேடம்
ம் சேர்
ரொம்பவே நல்லார்ந்த்து பிரியாணி, என்ன கொஞ்சோ கொழஞ்சி கொஞ்சோ ஒட்டி ஒட்டி இர்ந்துது து உதிரி உதிரியா இருந்தா இன்னு நல்லார்ந்திருக்கு
ஆ ஆ சேர் சேர்
நா வந்து டேஸ்ட்டுக் வந்து
ம்
வேற லெவல்ல இருந்துது எந்த கொறையு உங்கிட்ட சொல்ல முடியாது இவ்ளோ தா
ம்
ம்
ம்
இல்ல நா உங்களுக்கு பிரியாணி ம் சே ரெசிப்பி சொல்லட்டுமா
ஆ சொல்லுங்க எனக்கு தெரியு நீங்க சொல்லுங்க நா கேக்கறே
ஆ உங்களுக்கு என்ன பிரியாணி புடிக்கு என்ன மட்டனா சிக்கன் அந் மாரி
நம்ம எங்க வீட்ல வந்து எப்பவுமே சிக்கன் தா செய்வோ மட்டன்னா நா கடைல தா வாங்கி சாப்டுவே இந்த நம்ம டீ நகர் சைட்ல ஒரு மட்டன் பிரியாணி கட இருக்கு ரோட்ல தா போட்ருப்பாங்க தள்ளு வண்டி ஷாப் தா சூப்பரா இருக்கு மட் டன் பிரியாணின் நம்ம சாப்பட்ணு அப்டின்னா நாங்க அங்கதா போய் சாப்டுவோ மத்தபடி நம்ம வீட்ல செய்யறது அப்டின்னா நம்ம சிக்கன் பிரியாணி மட்டுந்தா வீட்ல செய்வோ
ஓ ஓ ஓ சூப்பர் சூப்பர்
நீங்க
நாங்க வந்து சிக்கன் தா செய்வோ, மட்டன்ல நா ஒரு வாட்டி தா செஞ்சிருக்கே அதுவு ஓரவ்க்கு நல்லாதா வந்துச்சி, மட்டன்ல மோஸ்ட்டா கொழம்பு வெச்சிருவாங்க அம்மா பிளஸ் பிரியாணி செய்ய மாட்டாங்க பிரியாணி செஞ்சா நா தா செய்ணு பிரியாணி செஞ்சாலே நா
பிரியாணி செஞ்சா அந்த இருக்க மட்டன்லா எங்க போதுன்னே தெரியாது அப்டின்னு
ஆ ஆமா ஆமா மோஸ்ட்டா சிக்கன் தா செய்வோ அதுவு நல்லாருக்கு நா எப்படி செய்வேன்னா நா எப்புமே குக்கர்ல தா செய்வோ டபரால செஞ்சி பழக்கோ இல்ல ஆனா என்னோட ஃப்ரெண்டுக்கு டபரால செஞ்சாதா புடிக்குமே
ம் ம்
டவரால செய்ய கத்துக்கோ அப்டின்லா சொல்லுவாங்க நா செய்யற்தே பெரிய விஷ்யோ இதுல வேற டபராவ எங்கனு போய் நா தேடின்னுக்கறது அப்டின்னுவே நானு
ம்
அத்னால் நா எப்டி செய்வன்னா குக் கர்ல வந்து எண்ண எவ்ள வேணுமோ நம்மளுக்கேத்த மாதிரி சில பேர் ரொம்ப கம்மியா ஊத்துவாங்க சில பேர் நல்லா தாராளமா ஊத்தி செய்வாங்க அதுக்கு நம்ம மெசர்மென்ட்ஸ்க்கேத்த மாரி எண்ணய ஊத்திட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவன்னா பட்ட, லவங்கோ அந்த சினமன் அதெல்லா போட்ருவே பட்ட, லவங்கோ லே இது பிரியாணி எல அது ஏலக்கா, கல்பாசி, பிரியாணி
பிரியாணி எல
ஆ ஃப்ளேவரா இருக்குமே இருந்தா போடுவே இல்லனா போட மாட்டே எப்டியு இருக்கு அது ஆ ரொம்ப ஒரு நாலு வாட்டி செஞ்சன்னா ஒரு வாட்டி தா ஏலக்காவே இருக்குமே க வீ ட்ல அதல்லால்ல இருந்தா போடுவே எல்லா போட்டுட்டு நல்லா அது நல்ல ஸ்மெல்லு வர வரைக்கத லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறொ வெங்காயத் த்த போடுவ நல்லா வந்து நீட் நீட்டா நறுக்குன வெங்காயத்த நல்லா போட்டு அத வந்து நல்லா கலறினே இருப்பே ஒரு கல்லு உப்பு ஒரு கொஞ்சொ கைப்புடி போட்டு நல்லா கலரினே இருக்ணு கலரினே இருந்துட்டு மூடி போட்டு மூடிடுவே நானு கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு மூட்னா அதோட ஃபிளேவர்ல்லா கொஞ்சோ எறங்குல்ல ம் ம் ம் அதோட ஆ அதா
பிரியாணிக்குன்னு பாத்தீங்கன்னா நா அ பிரியாணிக்கின் பாத்தீங்கன்னா நார்மலா வெங்காயம் வதங்கறத விட உன்னு கொஞ்சொ நல்லா வதங்கனா அது நல்லாருக்கூ அப்டி சொல்வாங்க
நா அதா நல்லா வெங்காயம் போட் டு நல்லா வதக்கிட்டு அதோட எசன்ஸ்ல்லா எறங்கி ஒரு மாரி ப்ரவுனா ஆயிடும் பாத்தீங்ளா அந்த மாரி வரக்க ஸ்டேஜ் ஆ ஆ அந்த மாரி வர ஸ்டேஜ் வரைக்கூ வச்சுட்டு அதுக்கப்பறந் தா நா இஞ்சிபூண்டு பேஸ்ட் போடுவே
ம் ம்
ஏ ஒரு டு டூ ஹண்ட்ரட் கிராம் அப்டியே போட்டுட்டு நல்லா கலருவ நல்லா கலரிட்டு அது
எங்க எங்க வீட்ல கூடொ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரச்சு வச்சுபோனாங்க வீட்லயே அரச்சுவச்சுபோ அது வீட்லயே இருந்து செஞ்சு வச்சா அது இன்னு நல்லாருக்
ஆமா ஆமா ஆமா ஆமா
ம் நீங்க ட்ரை பண்ணுங்க ம்
நாங்க வந்து மோஸ்ட்டா கடையில வாங்கிடுவோ ஃபிரியா இருந்தா அம்மா அரச்சி வப்பாங்க அப்டி இல்லன்னா கடைல தா வாங்
கடையில வாங்கிடுவிங்க ஓகே செரி செரி
நாங்க நல்லா அந்த ப்ரௌன் ஆயிட்ட அதுக்கப்பறொ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அத போட்டு இன்னு நல்லா கலரிட்டு அது ஒரு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருவோ அதுக்கப்பறொ வந்து அந்த புதினா கொத்தமல்லி பச்ச மொளகா இது மூணுத்தையு ஒன்னா போட்ருவே அது கொஞ்ச நேரொ கலரு அது கொஞ்ச நேரொ அப்டே சும்மா ஒரு ஒரு ஒன் மினிட் அந்த மாரி கலறிட்டு மொளகாத்தூள் போட்ருவே ம் மொளகாத்தூள வந்து போ ஒரு ஒரு ஸ்பூன் அப்டி போட்டுட்டு அத நல்லா கலக்கி அது ஒரு
நம் நார்மல் மொளகாத்தூள் தானே போடுவீங்க
ஆமா நார்ல கொஞ்சொ போடுவ காஷ்மீரி மெளகளாதூள் கொஞ்சொ போடுவே அது ரெண்டுமே ம் அது ரெண்டுமே போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலறிடுவே கலறிட்டு அது ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்பறம் பிரியாணி மசாலா போடுவே பிரியாணி மசாலா வந்து அது ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன் போட்ணு போட்டு அது நல்லா கலரிடுவே அதையு நல்லா கலரி ட்டோனே தயிர் ஊத்துவோ அந்த அன்சால்டட் தயிர்ல அதுல அது ஒரு பாக்கெட் ஒரு டென் ருபீஸ் பாக்கெட் அது ஃபுல்லா ஊத்திட்டு அதையு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவே மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்றோ வந்து ஆ அதோட எசென்ஸ்லா நல்லா எறங்கி எல்லா ஒன்னுக்கு ஒன்னோட ஒன்னு நல்லா கம்பென் ஆனதுக்கப்பறமா சிக்கன் போட்ருவோ சிக்கன போட்டுட்டு அது கொஞ்ச நேரோ அப்டியே நல்லா கலறிடு
நாங்க என்ன பண்ணுவோ அப்டின்னா வங்காயோ தக் காளி புதினால்லா வதங்குன ஒன்னே சிக்கன் போட்டு அதயு வதக்கிட்டு அ ப்றமேட் தா நாங்க மசாலால்லா சேப்போ எங்க வீட்ல ஆ
இல்ல அந்த மாரி பண்ணது கெடயாது நா எப்போமே மோஸ்ட்டா வந்து அதா ஆ அதா மசாலால்லா போட்டுதா அது அதோட ஃபிளேவர் அதோட கலர் நல்லா வரு அந்த கலர்லா வந்ததுக்கப்றோ தா நா சிக்கன போடுவேனே சிக்கன போட்டு அது வதங்குனா அதுலந்து தண்ணி பிரியுல அதல்லா பிரிஞ்சி அதுலருக்க தண்ணிலா வந்தோனே அது ஒரு ஒரு அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேக்சிமம் ஃபைவ் மினிட்ஸ்தா வப்பே வெச்சுட்டு அதுல வந்து கொஞ்ச அதுல இப்போ ஒரு கப்பு தண்ணினா ஒரு கப்பு அரிசினா ரெண்டு கப்பு தண்ணி அந்த மாதிரி அது அந்த பத துக்கு ஊத்திட்டு அத கொஞ்ச நேரோ வந்து என்ன பண்ணுவேனா கொதிக்க வெப்பே அந்த தண்ணி கொதிக்க விடுவே ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கப்றோ நா ரைஸ போட்டுட்டு நல்லா கலறிட்டு அந்த லைம் இது ல அது பேர் என்னது எலுமிச்சபழோ அது நல்லா ஸ்குய்ஸ் பண்ணிட்டு நல்லா கலறிட்டு ஆ அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவே கொதிக்கணு எக்சாக்டா கொதிக்கணு
ம்
கொதிச் கொதிச்ச ஒடனேனா வந்து மூன்று மணி கொஞ்சோ அந்த கலர் வேணுனா கலர் அப்டியே கூட ஆட் பண்ணிக்லா இல்ல பிரியாணி செஞ்சப்ப கூட ஆட் பண்ணி க்லா வெறு அந்த க அந்த கலறி விட்டுட்டு லை லைம் எலுமிச்ச பழத்த பிழிஞ்சிட்டு அப்றோ மூடி போட்டு மூடிடுவே அது வந்து விசில்லு மட்டு எனக்கு தெர்ல எங்கம்மாவுக்கு தா தெரியு விசில்லு
நம்ம ரெண்டு விசில்லு வெக்கலா
ஆ அது ஒரு ஒரு குக்கருக்கு ஒரு ஒரு மாறுல எங்கங்குளி எதுன் எனக்கு தெரியாது ஆனால அம்மா தா எத்தன விசிலோ அத்தன விசில்ல நிறுத்திடுவாங்க நிறுத்துனதுக்கப்பறோ அந்த காத்துலா போனதுக்கப்றோ ஓபன் பண்ணுவே நானு ஓபன் பண்ணிட்டு அப்றோ அந்த கலர் போடுவாங்கல்ல அது பேர் என்னது அதுக்கு பேர் எதோ சொல்லுவாங்ளே ஆ அது கேசரி பவுட்ரு ச்சீ கேசரி கலரு ஆமா அத வந்து தேவயான அளவு கொஞ்சமா தா போடுவே
நீங்க கொஞ்சொ மணி கொஞ்சொ பாத்துக்கோங்க
ஆ ஓகே பாத்தே பாத்தே பாத்தே அத போ ட்டு நல்லா கலறிட்டு பாத்தா நல்லா உதிரி உதிரியா சாஃப்டா நல்லா வந்துரு க்கு சிக்கன் பீஸ்லா ம் செரி ஓகே நா அப்றோ பண்ட்டுமா
ம் ஓகே பாய்